ஆஹ்
கேக்குதா சவுண்டா பேசு கேக்கவே இல்ல பேசுறது
சாப்ட்டீங்களா என்னா பண்றீங்கோ
புரியுது
சாப்ட்டீங்களா என்னா பண்றீங்கோ
உம் நா சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
இன்னு இல்லப்பா இதுக்கு மேலதா சாப்பட்ணு லேட் ஆகும்
ம் நா இப்பதா சாப் பாடு செஞ்சுட்டுருக்கே மார்னிங் நா வந்துட்டு பிரெட்டு ஜாமு சாப்ட்டு ப்ப
ஆஹ்
ய வீட்டு
பரவால்ல மார்னிங்கு கரெக்டா பிரேக் ஃபாஸ்ட்டெல்லா டைம்க்கு சாப்ட்றீங்களா
இல்ல இல்ல இப்ப ரீ கொஞ்ச நாளா கொஞ்சோ பசிக்குது மார்னிங் எந்தர்ச்சதுமே ரொம்ப பசியா இருந்த மாதிரி இருக்கு
சூப்பர் சூப்பர் அதனால எதாச்சு ஒன்னு சாப் ட்ரேம்மா இப்ப மதியத்துக்கு என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கோ
சும்மா முட்ட கொழம்பு சாப்பாடு
ஓ சூப்பரு எந்த முடிஞ்சிச்சுப்பா பையேன்ஸ் கூலுக்கு போனா மாங்கா சாதோம் பண்ணி அனுப்பிட்ட
பரவால்ல அதாச்சு சாப்ட்டுக்கிறாங்கல்ல இங்கல்லா அப்டி சாப்ட மாட்டாங்க
சாப்ட மாட்டாரு எங்க வீட்டுக்கார் சாப் ட மாட்டாரு அவருக்கு தயிர் சாதம் பண்ணிட்டு ஏன்னா தினமு கொழம்பு சாதம் குடுத்தா பசங்க வே அப்டியே கடுப்பாவுராங்க வேணான்றாங்க எங்க வீட்டுக்காருக்கு பொரியலு கொழம்பு சாதோ இப்டிதா வேணு அவருக்கு
அப்ப நீங்க பொரியல் வைக்கிறீங்கல்ல அந்த பொரியல்ல சாதம் போட்டு கெளரி குடுத்
ஐயோ சாப்ட்றது இல்லங்கப்பா அந்த மாதிரி
அப்டியா என்ன பொரியல்லா வப்பீங்க
நா வந்து எல்லாமே பீக்கங்கா செய்வே சுரக்கா செய்வே ஆ பீன்ஸ் கேரட் இருந்தா அது செய்வே வெண்டக்
ஆ பீன்ஸ் கேரட் பண்ணுவீங்கல்ல அத நீங்க வதக்கி அவிச்சி தான பண்ணுவீங்க
ஆமா
அப்ப அவிச்சதுல கொஞ்சோ எடுத்து வச்சிட்டு அதுல வந்துட்டு மூணு முட்ட ஓடச்சி ஊத்தி பெப்பர் அப்பறோ சோய் சும்மா சிக்கன் கொழம்பு தூள் இருக்குல்ல அது உப்பு போட்டு சா சாஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுக் கொஞ்சோண்டு ஊத்தி
செய் செய்றேம்பா அப்டி கூட ஃப்ரைட் ரைஸா தனியா செஞ்சிருவே நானு ஆ ஃப்ரைடு ரைஸ் இது வந்து பாஸ்மதி ரைஸ் இருந்தா அத வடிச்சி எடுத்துட்டு ஆ நீங்க சொன்ன மெத்தட்ல எல்லாமே போட்டு கொட மெளகா இது வெங்காயோ இதெல்லா போட்டு அது தனியா ஒரு நாள் செஞ்சி தருவே ஆ இப்டி கொழம்பு ஏதாச் சி கொழம்பு செய்யும் போது ஏதாச்சு ஒரு பொரியலு ஸ்கூல்ல கண்டிப்பா ஆட் பண்ணி குடுத்தே ஆகணு இல்லையா அதனால இப்டி எதாச்சி துவு பொரியலு ஆட் பண்ணிருவம்ப்பா கம்பல்சரி ஸ்கூல்ல வந்து சப்பாத் தி இட்லி தோச இந்த மாரி எல்லா வேண்டான்ட்றாங்க முடிஞ்ச வரைக்கு சாத கொழம்பு இப்பிடி குடுக்க சொல்றாங்
மத்யான டைம் அவங்களுக்கு சாப்பட நல்லா எப்டி சொல்ல சோறுதா நல்லா கில்லிங்கா இருக்கு
நாங்கோ இட்லி எத வேனாலு அவ பெட்டியான பன்னன்ற மணிக்கு அப்டி எல்லா வந்துருவா சாப்டுவா அப்போ நம்ம என்ன செய் மா மார்னிங் பிரேக் ஃபாஸ்ட்டு அதுவே குடுத்து அனுப்ச்ருவோ இப்ப வந்து அந்த மாரி ஒத்துக்க மாட் றாங்க அவங்க பெரிய பசங்களாவறதுனால அவங்களுக்கு வந்து செட் ஆவாதுன்ட்டு வேணான்றாங்கப்பா அதனால முஞ்ச வரைக்கு இப்டி சாத ஐட்டமா செய்வ ஆனா இன்னிக் கொஞ்ச அப்டியே வேல இருந்ததுனால அவ பையனுக்கு வந்து ஏழ்ர ஏழு இருபதுக்கெல்லா பஸ்ஸு ஷார்ப்பா வந்துரு அதுக்குள்ளவே ரெடி பண்ணனு அவ ஏழு பத்து க்லா போய் நின் நிக்கணு பஸ்க்கு வெயிட் பண்ணு அ தனால செரி இன்னிக்கி என்னா முடியுதுன் பாத்துட்டு மாங்கா சாதமு இதுவு என்னது தயிர் சாத செஞ்சிலான்ட்டு ரெடி பண்ட்டு செஞ்சு குடுத்து வுட்ட வீட்டுக்காருக் தயிர் சாத ஊறுகா அவங்கோ மாங்கா மாங்கா சாத எடுத்துட் போய்ட்டாங்க
ம் எங்க வீட்டுக்காரங்க வந்துட்டு தய்ரு சாதமு சாப்ட மாட்டாங்க
இவ்ரு நல்லா தயிர் சாத சாப்ட் சேம் அதே மாரிதா இவுரு புளியோ க புளியோ சேறே சாப்ட மாட்டாங்க புளி சாத சாப்ட மாட்டாங்க உப்மா இல்ல இந்த மாரி மஸ் சாலா ஐட்டமா மசாலா கொழம்பு கறி க்கொழம்பு மசாலா கொழம்பு இந்த மாரி இதுக்கு தா போவாரு அதனால கொஞ்ச கஷ்ட்டந்தா இந்த வெரைட் டி ரைஸ் எல்லா தக்காளி சாத ஒன்னு முட்ட அது கூட பாயில் பண்ணிட்டு இல்லென்னா ஆம்லெட் போட்டு குட்த்தம்ச்சா அது ஒன்னு சாப்டுவாரு
ம்
இல்லனா கஷ்ட்டோ கொஞ்சொ ஜென்ஸுங்குளுக்கு அவ்ளவா விரும்பாததுனால
எனக்கு அது ரொம்பெய் கஷ்ட்டமா இருந்த மாத்ரி இருக்கு நமக்கு புடிச்சது ஒரு விஷ்ய அத சாப்டவே முடியாது அவுங்ளுக்கா நம்ம அத பண்ணிட்டே இருக்கணு
ஆமா உண்மதா அதென்னவோ என்னா பண்றது அவுங்க சாப்ட மாட்டாங்ளோ இல்லனா நம்ப்ளுக் புடிச்சிதாட்டு நம்ப செஞ்சிட்டா எங்க வீட்ல எல்லா பாத்தீங்னா பசங்ளுக்கு ஒன்னு புடிக்கு அவ்ருக்கு ஒன்னு புடிக்கு எனக்
இப்ப நா முட்ட கொழம்பு வச்சிட்டன்னா யா மாமியார் முட்ட கொழம்பு சாப்புடாது
இப்ப அவுங்ளுக்கு தனியா செய்யணு
அவ்ங்ளுக்கு தனியா செய்யணு எனக் கிங்த அவுங்ளுக்கு எதாச்சு கொழம்பு சாம்பார் அந்த மாதிரி எதாவது வெக்கணு
அப்பா சூப்பர் பசங்க இருக்காங்ளா உங்களுக்கு
இல்லல்ல இப்பதா ஒன் இயர் ஆகுது கல்யாண் முடிஞ்சி
ஓ சூப்பர் ஆனா எல்லாமே நீங்களே செஞ்சீர்ரீங்க சாப்பாடெல்லா வீட்ல
ஆஹ் ஒன்னியராவே நான்தா பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே சாப்பாடு துணி தொவெக்கிறது பாத்ரம் கழுவறது ஆஹ் அவ்ங்க ஹெல்ப்ல்லாம் பண்ண மாட்டாங்க
ஏஜ் ஆய்
அப்டில்லா இல்ல நாப்பது வைஸ்தா ஆகுது ஆனா எதுவு செய்ய மாட் டாங்க
ஆஹ் ஆஹ் எல்லாரு வீட்லயு இதே பிரச்சனதா
உம் அத ஒரு எப்டி சொல்றது அவுங்க வந்துட்டு அவுங்க பவர காமிக்கிறாங்க நாந்தா ஸ் பைடர்மேன் பாரு என் பவர
நாங்ளு தனியா தா நாங்ளு ஜாயிண்ட் ஃபேம்லிதா ஆஹ் பட் ஆனா நாங்க த நாங்களு தனியா இந்த மார்தா ஒத்து வராது அவுங்களுக்கு நா செய்ரது இதாவாது அதனால அவுங்க தனியா நா தனியா செஞ்சிக்குவோம்பா
அவுங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு இருக்கா இல்லையானு பாக்க மாட்டாங்க நா சமச்சு எல்லா வெப்ப எல்லாமே செஞ்சு வெச்சிருவ அவங்க எடுத்து சாப்பிட்டுருவாங்க எனக்கு இருக்கா இல்லையா அதெல்லாம் பாக்க மாட்டாங்க
ம்
அவங்க பையனுக்கு இருந்தா போதும் நம்ம சாப்பிட்டா என்ன சா ரெண்டு மூனு நாளா நைட்டு சாப்பாடு வந்துட்டு இல்லாமே இருந்துச்சு எனக்கு மூணா நாளு கோவம் வந்துருச்சா போய்ட்டு என் வீட்டு காறங்ககிட்ட எனக்கு இல்ல அப்புடினு சொல் லிட்ட அவுங்க அவுங்க அம்மாவ எது வுமே கேக்க மாட்டாங்க நா எதாவது ஒரு சின்ன விஷியோ பண்ணிட்டா அது அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிரு ஆனா அவங்க அம்மா பண்றது பெருசா தெரியாது
ம்
ஆஹ எனக்கு அப்படி பலகிச்சு நானானா தக்காளி வெங்காயம் தேங்கா இஞ்சி பூண்டு அப்புறோ வந்துட்டு பட்ட ஏலக்காய் லவங்கம் எல்லாம் போட்டு நல்லா எண்ணய் ஊத்தி வதக்குவ வதக்கி அத நா ஆஹ் அப்புறோ வத்தல் போட்டுக்குவ அ நல்லா வதங்கினதுக்கு அப்புறோ அரச்சு விட்டு வத்தல்னா காஞ்சமிளகாய் சொல்லுவோல்ல
ஆஹ் செரி ஆஹ்
நல்லா வதக்கி விட்டுட்டு அது வந்துட்டு மிக்சியில நல்லா ம எவ்ளோ மையா அரைக்க முடியுமோ அவ்வளொ நல்ல மையா அரச்சுக்கணு
தேங்க தேங்கா கூட போடுவிங்ளா
ஆமா தேங்கா அந்த வெதக்குறோல்ல அதுலயே ஃபீஸ் போட்டு போட்டுருவே இத துருவி கூட போட்டுக்குவ அதுவே நல்ல வதக் ச்சுட்டு அது வந்துட்டு எடுத்து ஒரு ஒரு கடாயில ஊத்தி அதுல வந்து கொஞ்சோ சிக்கன் மசாலா கொஞ்சொ கரம் மசாலா கொஞ்சொ மெளகாத்தூள் இது மூணையு போட்டு உப்பு போட் டு நல்லா மிக்ஸ் பண்ணி வுச்சுட்டு அது நல்லா கொதிச் சு வருல அந்த பீரியட்ல ஒரு நாலஞ்சு முட் ட ஒடச்சு ஊத்தி வுட்டுருவ
ஆஹ் ஓகே நீங்க ஒடச்சூத்திதா செய்விங்க அ சில பேர் பாயில் பண்ணியும் போடுறாங்க சில பேர் ஒடச்சூத்தியும் செய்றாங்
நானா சம்டைம்ஸ் வந்துட்டு பாயில் பண்றதா இருந்தா இன்னோரு மெத்தட்ல வப்ப
ஆஹ
சும்மா தக்காளி வெங்காய மட்டு வதக்கி விட்டு அதுல வந்துட்டு சிக்கன் கொழம்புத்தூள் அப்றோ வந்துட்டு மஞ்சத்தூள் கரம் மசாலா தூள் அப்றோ வீட்டு கொழம்பு தூள் கொஞ்சொ போட்டு நல் ல மிக்ஸ் பண்ணி விட்டு அப்றோ தேங்கா வேணுணா தேங்கா பால் மட்டு எடுத்து ஊத்தி அவிச்சு முட்டைய போட்டு அப்பிடியே கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷொ வச் வச்சி எறக்கிறுவ
நா நைட்டுக்கு வேணுனா சப்பாத்தி வந்து நெறையா பண்றதுனால சப்பாத்திக்கு எப்டினா செய்யணுனாக்கா ஆஹ் தக்காளி தொக்கு மாரி வச்சிட்டு முட்ட வந்து பொ பாயில் பண்ணிட்டு அதுல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆஹ் அதே மாரி தக்காளி தொக்கு குள்ளவே விட் ருவே அது நல்லாருக் ஒரு மாதிரி சாப்பிடற சப்பாத்தி ஆமா நெறைய மெத் தேடு வருது நம்ப எப்டி செய்றோன்றது நம்பளோ கைலதா இருக்கு
நீங்க வீட்ல சிக்கன் தந்தூரி எல்லா பண்ணிருக்கீங்களா
இல்லப்பா அதெல்லாம் ட்ரை பண்ணுனது இல்ல எங்க எடுத்தின்னு வந்தாவே ஒண்ணு பிரியாணி கிரேவி சிக்ஸ்டி பைவு இப்பிடியே போயிடும் டைமே இருக்காது அது அது இல்லா பெப்பர் ட்ரை இப்பிடி இந்த மாரி இதே ஐட்டம்ஸ்லே மூழ்கிடுமா அதனால அது வந்து ட்ரை பண்ணதெல்லாம் இல்ல நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா
ம் நான் ட்ரை பண்ணிருக்கேன் நல்லா சூப்பரா வந்திருக்கு
அப்பிடிங்களா எப்டி அந்த மசால எல்லா அப்ளை பண்ணி டு என்ன அதுக்கு இது இருக்கா நீங்க எப்பிடி வைப்பீங்கோ
ஆ நா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிக்கன நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆ கொஞ்சே வந்துட்டு ம நம்ம தனியா மசாலா அரைக்கிற மாரி இருக்கும் இதுக்கு மட்டும்
ம் ம்
அதாது ப ஒரு வத் காஞ்ச மொளகா இருக்குல்ல அத வந்து கொஞ்சோண்டு ஒரு அஞ் சு மெளகா எடுத்து தண்ணிக்குள்ள ஊற வச்சிடணும்
ம்
அதுக்கப்பற அந்த காஞ்ச மிளகாவ அரைச்சி விட்டு அதை வந்துட்டு அந்த கறியில போட்டு அப்பறம் சிக் க்கன் பொறிக்கிற மசாலா இருக்க கும்ல நம்ம வீட்டுல அது அப்புறம் பெப்பர் மல்லித்தூளு அப்பறம் மஞ்ச தூளு எல்லா போட்டு நல்லா அந்த கா அந்த ஆரச்சி வச்சிருக்கோம்ல அதையும் போட் டு உப்பு போட்டு நல்லா பெசிஞ்சு விட்டு கொஞ்சோண்டு லெமன் கொஞ்சோண்டு தயிர் நமக்கு அளவு தெரியும்லா அந்த மாரி போட்டு நால்லா மிக்ஸ் பண்ணி பிரிட்ஜில ஒரு டூ அவர்ஸ் ஆச்சு வே கினும்
ம்
நல்லா டூ ஹர்ஸ் வச்சதுக்கு அப்பறம் நல்லா ஊறி அப்டியே இருக்கும் அதுக்கப்பறம் எண்ண இருக்குல்ல ஊறி இருக்கோல்ல அதுல ஒரு மூணு ஸ்பூனாவது நாலு ஸ்பூனாவது எண்ண ஊத்தணும்
ம்
எண்ணய ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இல்ல நீங்க மசாலா கலக்குறீங்கல்ல அந்த மசாலாவிலயே எண்ணய ஊத்திரணும் ஆ கர்ட் போட்டு நா ரொம்ப கம்மியா ஒரு கா டீஸ்பூன் அவ்ளதா போடுவ அப்பதா வந்து சிக்கன் கொஞ்ச சாஃப்டா இருக்கு அதுக்கப் அப்புற தவால வந்துட்டு அந்த வச்சிருக்கோல அந்த சிக்கன் அது எண்ணெலா ஊத்தக்கூடாது சும் அப்டியே லோ ஃபிளேம்லயே வெச் சிங்கனா அதுல இருந்து எண்ணெ செக்ரேட் ஆகு அப்டியே பொறுமையா வேகு அதுக்கப்புற கத்தி இல்லனா ஃபோர்க் வெச் சு நம்ம குத்திக்கணு இல்லனா நீங்க இடுக்கி வெச்சிருப்பிங்கல்ல அப்பளம் பொறிக்கிற இடுக்கி
ஆமா ஆமா ஆமா
அத வெச்சு சும்மா கேஸ் அடுப் புல ஒரு பத்து நிமிஷ இந்த பக்கமு பத்து நிமிஷ அந்த பக்கமு புடிச்சிங்கனா ஸ்மோக்கியான அந்த ஃப்ளேவர் வந்துரு அப்டியே வெந்துருச்சான் கொஞ்ச செக் பண்ணிக்கோங்க கொஞ்ச சின்ன சின்ன பீசா போட்டுக்கோங்க ரொம்ப பெரிய பீஸ்
ஆமா நம்மளுக்கு ஏனா கேஸ் ஸ்டவ்ல பண்றதுனால ரொம்ப பெருசெல்லா போட்டா செட் ஆவாது
ஆ ஆனா நீங்க தவால தவால நல்லா வேக வெச்சுட்டு அதுக்கப்புற சும்மா ஸ்மோக்கி ஃபீல் அந்த ஃபிளேவர்க்காக மட்டு நீங்க கேஸ்ல பண்ணனு ஆ அதுக்கப்
ல
ஏ ஹஸ்பண்க் அதலா புடிக்கு
பரவால்ல
ப்ற மைனஸ் வந்துட்டு பால்ல பண்ணனு நீங்க பால்ல பன்லா முட் டைல பண்லா முட்டைல பண்லா
ஆமா முட்ட தெரியு பண்ணதில்ல வா பசங்க விரும்பி சாப்டுவாங்க வாங்கிடுவே இல்ல மேக்சிமம்மு அத் னால அது பண்ணதுக்கு ஆ அதுகுமே தேட் எப்டி செய்வீங்மா முட்டய நல்லா பீட் பண்ணினு இல்ல ம்
இல்ல அப்ஜலா பண் வேண்டா மிக்ஸி ஜார்ல ஒரு ஆ ஒ உங்குள்க்கு ஒர் அர முட்டய எடுத்துக்கோங்க அதுல வந்துட்டு ஒரு பல்லு பூண்டு ஒரூ ஒரே ஒரு குறுமிளகு ஒரே ஒரு துண்டு போட்டுகோங்க ஆப் டேபிள் ஸ்பூன் சீனி ஒரு கா டேபிள் ஸ்பூன் வந்துட்டு உப்பு அதுக்கப்புறோ நல்லா மிக்சில போட்டு அடிச்சி விடணு அடிச்சிட்டு அது கொஞ்சோ அப்டியே நொ நொறையாருக்கு அப்போ வந்துட்டு ஒரு அர கிலாஸ் எண்ணெ வச்சுக்கோங்க அந்த அர கிளாஸ் எண்ணெய வந்துட்டு ரெண்டு பேக்ஷா தணு ரெண்டு இல்னா மூணு பேச்சா த்தி மிக்சில ஒவ்வொரு பல்சா விட்டு விட்டு எடுத்தீங்கனா உங்களுக் கட்டியா வேணுனா இங்க கூட கொஞ்சொ எண்ண ஊத்ற மாதிரிருக்கு இல்ல லைட்டா வேணு அம்ப அப்டினா நீங் வந்துட்டு கொஞ்சொ கம்மியாவே எண்ண ஊத்திக்கிலா ஊத்தி அடிச்சிடிங்கினா மையனஸ் ரெடி
ஆஹ் சூப்பர் சூப்பர் உம்
அதுக்கப்றோ புதினா சட்னிக் வந்துட்டு அந்த மெளகா பச்ச மெளகாவு புதினாவு து பண்ணி வச்சுட்டு அது ஒரு
செரிங்கப்பா நம்ம அடுத்த கால்ல பேசலாமா டைமு ஆமா நன்றிப்பா அடுத்த கால்ல பேச லா நன்றி
ம் ஓகே